ஆ ஹலா இருக்கேன் நல்லா இருக்கியா
ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க
நானும் நல்லா இருக்கேன் நானே கூப்படலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள கூப்பிட்டுட்டீங்க
அப்படியா சரி சரி ஏன் என்ன விஷயமா கூப்பணும்னு நினைச்சீங்க
ஆஹ் என்ன சொல்றது இப்போ குழந்தைங்களோட அந்தந்த மந்த்துக்கு ஏத்த மாரி அவங்களோட குரோத் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு வயசு கம்மியாதான் பையன் இருக்கான் அப்ப அவனோட ஆக்டிவிட்டிஸ் பாக்கும்போது ரொம்ப டிலே ஆகுற மாரி இருக்கு அப்ப இதெல்லாம் ஏதாச்சும் குழந்தைங்களோட அந்த பிஹேவியர் சேஞ்ச் இத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா அப்ப இத நம்ம டாக்டர்ிட்ட பாக்குற அளவுக்கு பெரிய இம்பார்டன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்
ஹம் ஆமாப்பா இது வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஏழு எட்டு மாசத்துல வந்து கண்டிப்பா முட்டி போட்டு தவள ஆரம்பிக்கணும் அவன் எப்ப வந்துட்டு முட்டி போட்டு தவழாம அந்த மோட்டார் ஸ்கில் சொல்லுவாங்க அதை எப்ப அவன் ஸ்கிப் பண்றானோ அப்ப கண்டிப்பா வந்துட்டு அவனோட என்ன சொல்றது அவன் மூளை வந்துட்டு அவனை ரொம்பவுமே சீக்கிரமா அடுத்தடுத்த வேலைகளை செய்ய சொல்லி தூண்டுது ஹைப்பரா இருக்கிறான் அப்படிங்கிற மாரி ஆ சொல்லுவாங்க என்னோட ரெண்டாவது பையனும் கூட அவனுக்கு கூட மைல்ட ஆட்டிசம் தான் ஆ ஒன் அண்ட்ஹஃப் இயர்ஸ்க்கும் கொஞ்சம் ஐ கான்டாக்ட் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்த எட்டு ஒன்பது மாசம் வரைக்கும் எந்த டவுட்டுமே இல்ல நல்லாவேதான் இருந்தான் ஆனா சம்டைம்ஸ் வந்து ஐ கான்டாக்ட் கொடுக்காம இரு இருந்தா பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் நம்ம முகம் பார்த்து பேசும்போது அந்த குழந்தை வந்துட்டு முகம் பார்த்து பேசாது கவனிக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் எலாம் இருந்தது இது நம்ம சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு அதுக்கான தெரப்பி எல்லாம் குடுத்துட்டோம் அப்படின்னா ஆ அவங்க வந்து வந்துட்டு அவங்களோட லைஃப் சைக்கில வந்துட்டு நார்மலா லீட் பண்ண முடியும்
ஓ அப்டிங்களா அப்போ நீங்க வந்துட்டு இந்த மாதரி குழந்தைங்களுக்குெல்லாம் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் தனியா பாத்துிருக்கீங்களா
ஆ பாார்த்திருக்கேன்ப்பா நான் என்னோட குழந்தைய கூப்பிட்டுட்டு எனக்கு கிட்டத்தட்ட கோவிட்கு முன்னாடி வந்துட்டு ஆ அவன் பிறந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆ ஆஃப்டர் கோவிட்கு அப்புறம தான் வந்துட்டு அவனுக்கு இந்தந்த மாதிரி இருக்குன்னே தெரிஞ்சிச்சு ஆ அந்த கரெக்டா அந்த பேனிக்ல எல்லாம் நம்மள எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா ஊரடங்க எல்லாம் போட்டு வெளிய யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் அவ ரொம்பவுமே இன்னும் பாதிக்கு பாதிப்படைஞ்சுிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அந்த கொரோனா லாக்ட ன் எல்லாம் முடிஞ்சதுக்குப்புறம் உன தரப்பு பக்குங்க கூட்டிட்டு போயிருந்தோம் அங்க வந்து பத்து ஸ்பீச் தெரபி குடுக்க சொல்லி இருந்தாங்க அது குடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி அப்புறம் பிஹேவியர் தெரபி அதுக்கு அப்புறம் நமக்கு அதிகமா ஃபாரின்ல தான் கெடைக்கும் ஏபிஏ தரப்பின்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரியான தெரப்பி எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா கொடுத்தாங்க ஆ நல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆச்சு அங்க இருக்கிற குழந்தைகள்யே வந்துட்டு ஆ என்னோட பையன் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆன கொழந்தையா இருந்தான் சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அஹ் அது அதுக்கான நம் மாதிரி ஃபுட் எல்லாமே நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும்
ஓ ஃபுட்டு்லாம் கூடவா இதுல நம் ம கான்சென்ட்ரேஷன் பண்ணோ னும் ஏன் அப்டின்னா நம்ம வந்துட்டு சின்ன வயசுல நீங்க சொன்ன இதே பிஹேவியர் லேட் ஆகுது அப்டின்றது நம்மளோட சின்ன பீரியட்ல பாத்தாலும் இருந்திருக்கும் எனொக்கு தெரி ஞ்சவங்க இல்லைன்னா என்னை விட ஜூனியர் செட்டா இருப்பாங்க இல்லைங்களா அவங்கயுமே கொஞ்சம் பேர் வந்து தவழ்றது பேசுறது இதெல்லாம் டிலே ஆகறத பாத்துருக்கோம் பின் நம்மளுக்கும் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் சாப்ட வேண்டாம் அப்டின்னுல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப என்ன இந்த மாதி எல்லாம்
ஆஹ் அதாவது என்ன பாத்தீங்கன்னா அப்ப வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஜங்க் ஃபுட் எல்லாம் கிடையாது நம்மளோட நம்ம சின்ன வயசா இருந்த டைம்லாம் அஹ் ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு நைன்ட்டில பிறந்தேன் அஹ் அந்த ஸ்டேஜ்ல தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நமக்கான ஃபுட் ஸ்வீட் ஐட்டம் எலாம் என்னவா இருக்கும் பால்கோவா கம்மரக்கட்டு அஹ் இந்த மாதிரியான விஷயங்கள தான் இருக்கும் ரொம்ப ஓவரா அந்த என்ன சொல்றது மருந்து கலந்த பொருட்கள்ங்கிறது எதுவுமே இருக்காது கொஞ்சொ நேச்சுரலாவே இருக்கு நமக்கு கெடைக்கக்கூடிய தக்காளி வெங்காயோ சாப்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அ ம் அந்தந்த பீரியட்கு வந்துட்டு அது கெடச்சா அதுதான் உணவு கெடைக்கலன்னா இல்ல அப்டிங்கிற மாதிரி அந்த பருவகால பயிர் பருவகால ம் தக்காளி செடி வெதைகள் இந்த மாதிரிதா இருந்துச்சு சோ அது நம்பள எந்த அளவுக்குமே சைட் எஃபெக்ட் பண்ணல ரெண்டாவது நம்ம வந்துட்டு டைவர்ட் ஆகுற மாதிரி எந்த ஒரு பொழுதுபோக்குமே கெடையாது அ சினிமாவுக்கு நம்பளல்லம் பெருசா கூட்டிட் போமாட்டாங்க யார் வீட்லியிமே அப்ப டிவிங்கிறதலா இருக்காது பக்கத்து வீட்டு யாரோவொருத்தர் வீட்லதா டிவி இருக்கு நம்ம ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு வந்துருவோ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணி ஆகணு விளையாண்டு மட்டுந்தா ஆகணு மத்த கொழந்தைகள பாத்து பாத்து உக்காந்துக்கணு வீட்டுக்குள்ள வந்தா பெருசா டாய் இருக்காது ஆ மொத்தமா சொல்லப் போனா ஒரு நாலஞ்சு சட்டி பாத்தரத்தோடதா இருந்திருப்போ அது நம்ப வீடு நமக்குள்ள இருக்க பிடிக்காது கொழந்தைகளோடதா இருந்து ப புடிக்கு அவுங்க பேசுறததா கவனிச்சாகணு அப்டிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம வந்துட்டு வாழ்ந்தோ அப்படி இருக்கிற காலகட்டங்கள்ல வந்துட்டு ஆ சப்போஸ் அந்த மாதிரி மைல்டா ஆட்டிசத்தோட கொழந்தைக பெறந்திருந்தா கூட ரெடி ஆகுறதுக்கான சிச்சுவேஷன் நெறையாவே இருந்திருக்கு ஆனா இப்ப அப்டி கெடையாது அந்த கொழந்தைகள் வந்துட்டு டைவர்ட் ஆறதுக்கான ந நெறைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இல்லையா சோ அதனாலதா கொஞ்சொ எல்லாமே லேட் ஆகுது
பாருங்க நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வர்ஷமும் டெக்னாலஜி நெறைய டெவலமெண்ட் ஆகும்போது சந்தோஷமா தா ஏத்துக்கறோ ஏனா ஒரு பக்கம் என்னதா பேஸ்னாலு அத நம்ம வாங் காம யூஸ் பண்ணாம நம்ம வீட்லயே யாருமே பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க நம்முடைய எல்லா தேவையு இது பண்ற மாரிதா ஒவ்வொரு மொபைலா இருக்கட்டு இல்லேனா அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான விஷ்யங்கள் எல்லாமே வீட்ல கண்டிப் ப இருக்கணு பின்ன ஒரு டிவியே எடுத்து கிட்டாலே ஆ ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அம்பது இஞ்சு முப்பத்ரண்டு இஞ்சு இதுக்கு மேல தா டிவி முப்பத்ரெண்டு இஞ்செல்லா இப்ப சின்ன டிவின்ற மாரி ஆயிடுச்சு அப்போ அந்த மாரி பெருசா தா யூஸ் பண்றாங்க பத்துக்கு பத்து ரூமா இருந்தாலு கூட அம்பது இஞ்சு எழுவது இஞ்சு டீவி வாங்கி போட்டுக்கிறாங்க அப்ப அதெல்லா பாக்கும்போது நம்ப சந்தோஷமா தா பண்றோ தேவப்படுது ஆனாலு அதனால கொழந்தைங்களுடைய மூளை வளர்ச்சி அப்டின்றது நம்பளுக்கே தெரியாம எந்தளவுக்கு மாறிட்ருக்கு அப்டின்றது இப்டியல்லா பேசும்போதுதா தெரியுது
ஆமா கண்டிப்பா அந்த காலத்துல வந்துட்டு ஆ இத பத்தன்ன அவேர்னஸ் இல்லாம இருந்திருக்கு மேக்ஸிமம் அந்த காலத்துல என்னவா சொல்லியிருப்பாங்க அந்த கொழந்தைக்கு முக் அதிகமா வந்துட்டு மூள வளர்ச்சி இல்ல அதனால சரியா உணவு எடுத்து சாப்பிட முடியாது அப்டின்னு சொல்லிருப் பாங்க ஆனா இப்ப இருக்க வரக்கூடிய கொழந்தைகளுக்கு வந்துட்டு ஆர்டிசம்ங்கிற லிஸ்ட்ல கொண்டு வராங்க அது என்னடா ஆர்டிசம்னு பாத்தாங்கன்னா அவங்க நல்லா மெமரி பவர்ருக்கு நல்ல கத்துக்கற தெறமை இருக்கு ஆனா அந்த கத்துக்கற ஆ எடத்துல எதாவது ஒரு எடத் துல ஸ்ட்ரகுல் ஆவாங்க ஆ கற்றலில் குறைபாடு அப்டிம்பாங்க ஏன்னா அவங்கனால ஒரு எடத்துல மைண்ட ஃபோக்கஸ்டா வச்சு கவனிக்க முடியாது இந்த மாதிரியான பெரச்சனைகலா அப்ப இருந்துருக்குமா கண்டிப்பா இருந்துருக்காது ஏன்னா என்னாலயே அட்டென் ச்சினா ஒரு பத்து நிம்ஷத்துக்கு மேல இருக்க முடியாது அப்டியே டக்குன்னு நம்ப மைண்ட் எங்கவாது டைவர்ட் ஆயிடு ஆனா அந்த கொழந்தங்களுக்கு வந்து பாத்திங்கன்னா சீக்கிரமா மைண்டு டைவர்ட் ஆயிட்டேயிருக்கு ஆ அதுக்கேத்த மாரி தா சூழ்நிலைகள் எல்லாமே இருந்துட்டுருக்கு ஆ அப்பறோ பிஹேவியர் இஷுஸ் ஒரு கொழந்தைக்கு இருக்கக்கூடிய பிஹேவியர் இன்னொரு கொழந்தைக்கு இருக்காது ஒரு சிலர் பேரண்ட்ஸ்ஸெல்லா சொல்லுவாங்க ஏ பைய வெளிய போனா ரொம்பொ குறும்பு பண்றா ஆ ஒரு மாரி எக்சைட்மெண்ட்டாயிறா அவனோட சந்தோஷத்த கட்டுப்படுத்தவே முடியறது இல்ல கத்துறா அப்டின்லா சொல்லுவாங்க ஒரு சில கொழந்தைகள்லா வெளிய போயிட்டா எல்லாத்தையு சுத்தி பாத்து கொஞ்ச அமைதியா இருக்க பழகிங்குங்க சோ இந்த மாதிரி அந்த கொழந்தைகள்லயே ரொம்ப டிஃப்ரண்டான டைப்ஸ் எல்லாமே இருக்கு ஆ உண்மை சொல்லப்போனா இந்த ஆட்டிசம் ப்ராப்ளம் எப்டி வருதுன்னே கண்டுபிடிக் க்க முடியாது ஆ என்ன வேணாலு இருக்கலாம் அ அதாவது மரபணு சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் ஆ அப்படி இல்லனின்னா என்வரால்மெண்ட் ப்ராப்ளமா இருக்கலா இல்லைன்னா இந்த டெக்னாலஜி டெவலப் இதனால இப்பிடி இருக்லா இல்ல பெறக்கம்போதே கொழந்தைளுக் வந்து மஞ்ச காாமலை பாதிப்பு கொஞ்ச அதிகமா இருந்துச்சுன்னா அதனால கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலா இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்றாங்க ஆனா சொல்யூஷன்ங்கிறது வந்துட்டு ஒரு நிரந்தரமான சொல்யூஷனே இருக்கிறது இல்ல ஆ என்ன சொல்றது அ ஒரு தெரப்பி அவங்க நார்மல் லைஃப லீட் பண்றதுக்கு தெரப்பி மட்டு தா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நம்ம இந்த பூமியை விட்டு அ விண்ணுலகம் போயி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி அவ்வளவு கையில இருக்குது ஆனா நம்மனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ம் இதுக்கான ஒரு ப்ராப்ளம் கண்டுபுடிக்க முடில நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனுஷங்களுக்கான பிரச்சனைகளையே சரி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஒரு சிட்வேஷன்ல இருந்துட்டு இருக்கோ
அது உண்ம தாங்க இப்போ உண்மைய சொல்ணுனா இந்த கொழந்தைங்க மட்டு இல்லாம எல்லா கொழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான அந்த போக்கஸ் பண்றது இல்ல இல்லைன்னா ஒரே விஷயத்த திரும்ப படிக்கிறதுக்கு பிடிக்கறது இல்ல இல்லைன்னா கொஞ்ச உள் வாாங்கி படிக்கணு இல்லன்னா என்ன படிக்கிறோ அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கணு அப்டின்ற ஒரு எண்ணமே இல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அவங்கள படிக்கிறக்கு உட்கார வச்சா அழுக ஆரம்பிச்சடுறாங்க அப்டி இருக்கு போது இவங்களுக்கு எல்லா சின்ன வயசுல இருந்தே ஒரு கதை கேட்க கூடிய ஒரு திறமையை வளர்த்தி விட்டுட்டு அதுக்கப்பறம் ஒரு ஸ்டேஜ் ஆனது படிக்க சொல்லணு இத படி அத படினு சொல்லிட்டு ஸ்டோரி புக்கு தா நான் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் இருக்கிற மாதிரி புக்கோ இல்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லா இருக் இருக்குற மாரியான புக்கு சொல்லல சாதாரண கொழந்தைங்க கதையா இருக்கட்டு இல்லன்னா இந்த சுட்டி விகிடன் ஆனந்த விகிடம் இந்த மாரி எல்லா பாத்தீங்கன்னா நறைய சின்ன வயசுல நம்மளுக்கு புக்கல்லா வந்துருக்கு அந்த மாரி புக்ஸ் மேகசின் இந்த மாரி எதையாச்சு படிக்க வச்சா அவங்களுக்கு படிக்கணு அப்படின்ற ஒரு தாட்டு வந்துடு அதுல என்னதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு படிக்கிற விஷய மைண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா பின் போக போக பாத்தீங்கன்னா அந்த படிக்கக்க கூடிய ஒண்ண வந்து புரிஞ்சுக்குவாங்க ஆட்டோமேட்டிக் அந்த ஒரு கேரட்டர் வரு இத வந்து எ ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாரு
ம் சரிங்க சரிங்க எனக்கு கொஞ்ச டைமாச்சு ஒரு சின்ன வேல இருக்கு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணட்டுங்களா
ஓகே பாய்
பாய்